ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி ஆஹ் கேக்குதா உங்களுக்கு கேக்குதா கிளியரா இருக்கா
ஆ கிளியரா இருக்கு தோழி
ஆ என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா இப்பதா சாப்டுட்டு வந்து அப்டி படுக்கலான்னு படுத்துற்கே
ம் நானு தா இப்பதா சாப்டே சாப்டுட்டு பசங்கலயு சரின்னுட்டு வெளாண்டுட்டு இருக் காங்க அவுங்களயு ஹால்ல வெளயாட சொல்லிட்டு சேர் ரூம்ல வந்து பேஸ் உங்ககிட்ட பேசுவோ அப்டின்ட்டு வந்த
அப்படியா சிஸ்டர் ஓகே ஓகே
ம் சாப்பாடெல்லா கொழந்தைகளுக்கு எல்லா சட் தானா சாப்பாடுலா குடுப்பீங்ளா எல்லாமே செஞ்சு நீங்களே செஞ்சு குடுப்பீங்ளா
ஆமா நானே தா செஞ்சு குடுப்ப பையனுக்கு எல்லா பாத்தீங்கன்னா நா வெளியே எந்த ஃபுட்டுமே வாங்கி் குடுக்க மாட்ட ஸ்நாக்ஸ்ஸா இருக்கட் எதுவா இருந்தாலுமே நானே வீட்ல என் கையால தா செஞ்சு குடுப்பே ஏனா வெளியில வாங்கி் குடுக்குற நாம வெளிய வாங்கி குடுக் க்றது வந்து நமக் கு எப்டி இருக்குன் தெரியாது
கண்டிப்பா எப்டி செய்வாங்கன்றது அவ்ங்க அவ்ளோ சுத்தமா செய்வாங்களான்றதுதா முக்யோ ஏனா கொழந்தைங்களுக்குன்னைல நம்ம அது தா யோசிக்க வேண்டியதா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா எ பையனுக்கு வெளிய வாங்கி குடுத்தாலே அவனுக்கு ஒடனே வயிறு வலி வந்தருது
அது ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு ரீசன் அதுதா சிஸ்டர்
தமா செய்வாங்கன் யாருக் கு தெரியு நாமனா வீட்ல பாத்து பாத்து செஞ்சு குடுக்கலா அம்
அப்டித்தா நானுமே என்னோட கொழந்தைகள் என் இப்போ போவா இப்ப என்ன ஆய்ர்ச்சு நா அப்ப டி வி வந்ததுலருந்துட்டு கொழந்தைங்க வந்துட்டு அதி திகமா வந்து விளம்பரம் பாக்குறாங்க விளம்பரம் பாத்து இது வேணு அது வேணு இது இந்த மாரி சாப்புறாங்க இது வேணு அப்டி கேக் க்க ஆரம்மிச்டாங்க அப்டி இருக்கைல நா என்ன செய்வே அவ்ங்க எதாவ்து ஆசப்பட்டு கேக்ரது நம்ளால மு டியு அப்டினா அது எப்டி வந்துட்டு ஆர்கானிக்கா குடுக்க முடியு அப்டின் தா பாப்பே அந்த மாதிரிதா செஞ்சு குடுப்பே இப்ப எ பொண்ணு அப்டிதா பானிப்பூரி கேட்டா நா என்ன பண்ணே குட்டி குட்டியா பூரிய தேச்சு குட்டி குட்டியா செஞ்சு ஆஹ் அதிகமா மொறு மொறுப்புக்காக அதி திகமா மாவு சேத்தம்னா அந்த மாரி வந்துரு மைத மாவுல அந்த மாரி செஞ்சு ஒரு ஆசைக்காக அந்த மார் செஞ்சு குடுத்தே ஆனா மைதா சேக்க கூடாது ஆனா வெளில வாங்கி குடுக்றதுக்கு இது பெட்ருன் குடுத்தே இன்னோன்னு இந்த பூரியே கலர் கலர் பூரி இருக்குல இப்பெல்லா ரெயின்போ பூரி அப்டின் சொல்றாங்கல்ல வானவில் பூரினு அத ஒரு தடவ டி வி ல எதுலயோ ஒன்ல பாத்துட்டு அதக் கேட்டா அப்ப என்ன பண்ணே கலர் கலரா வரணுன்றது க்கா வந்துட்டு ஒன்ல வந்துட்டு கீர அந்த புதினா இதுகல அரச்சு ஆஹ் மஞ்சப்பொடி ம் புதினாத அரச்சு பீட்ரூட்ட அரச்சு அந்த சார எடுத்து அதுல மாவ பெணஞ்சு அப் ப்டி செஞ்சு குடுத்துருக்கே
ஏ நம்ம வந்து இந்த பானிபுரிக்கி பானிப்புரி அப்பளனு சொல்லியே வருது தெரிமா ரவுண்டா இருக்கு அத புறிச்சா பொறிச்சா ஏனா எ பையனுக்கு நாங்க எங் ங்களுக்குமே அடிக்கடி செய்வே எப்டின்னா அந்த அப்பளத்த வாங்கி வந்து பொறிச்சா ரவுண்டா வந்துரு நம்ம குட்டியோண்டு ஓட் ட்ட விட்டு இந்த உருளக்கெழங்க வந்து நல்லா அவிச்சு அத ஆஹ் மசிச்சு உள்ள வச்சு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணோனா அந்த புதினா இருக் குல்ல அத வ சு இந்த சாறு பண்ணு எ தங்கச்சி தா அந்த சாறு பண்ணுவா அது அது உள்ளார ஊத்தி சாப்ட்டா செம்மையா இருக்
சரி அது அந்த சாறு ஒண்ணுமே கெடையாது புதினா இருக்குல புதினாவா அரச்சு றோமா அது காரத்துக்கு மொளகா சேத்துக்குறாங்க மொளகாச் சே்த்து அரச்சுக்குறாங்க கொத்தமல்லி டேஸ்ட்டுக்கு மனத்துக்கு வேணும்னா கொத்தமல்லி போட்டுக்குறோ அத அரைச்சு அத வந்து சா சக்கைய எல்லா எடுத்துட்டு அது தண்ணிய புழிஞ்சுறாங்க புழிஞ்சிட்டு புளித்தண்ணிய புளித்தண்ணி இருக்குல புளிய கரச்சு அதுல ஊத்திட்டு உ ப்பு போட்டீங்கன்னா அதுதா அந்த அவங்க குடுக்குற அந்த பானிப்பூரிக்குள்ள அந்த ச் அந்த ரச் சம்
ஆஹ் எ தங்கச்சி ஆஹ் எ தங்கச்சி பண்ணுவா சூப்பரா பண்ணுவா அ தே மாதிரிதா இருக்கு
அப்டித்தா நான் பண்ணி கொடுக்கறது ஆமா நம்ம வீட்ல மிச்சர் வாங்கியிவெச்சோமா அது ரெண்டு மிச்சர போட்டு அந்த உருளக்கெழங்கு செஞ்சு நம்மளே செஞ்சு கொடுக்குறது தெரியு அவங்ககிட்ட நம்ம அவங்க என்ன சுத்தமா கொடுப்பாங்கன்
கண்டிப்பா கண்டிப்பா அங்க என்ன சுத்தம் இருக்கு
ஏன்னா கொழந்தைங்களுக்கு இப்ப எப்ப பாரு டயரி ஆயிருது ஆஹ் லூஸ் மோஷன் போயிடுறாங்க எதுவு ஒத்துக்க மாட்டேது ஃபீவர் வந்துரு து அதுவு ஒவ்வொரு நேர என்ன ஏதாவது சாப் அப் அப்டினு சாப்ட மாட்றாங்க சாப் ட்டாங்கனா அப்டியே வயிற உப்ன மாரி ஆ சேரிமானம் இல்லாத மாரி ஆயிரு
கேஸ் பிர சின்னயா மாதுரி ஆயிருது அதேதா எங்க பாத்தாலு அதே பிரச்சனதா எ பைய அங்க என்ன போய் சொல்றது இப்ப எ தம்பி எப்பவாது கடைல வாங்கி சாப்புடுவா சேண்விச்சி ஒடனே இவ கேட்டு அழாரம்பு ஸ்டானா குடுக்கவே மாட்டே அவ கொஞ்சோண்டு அவஸ் சொல்வா ஒன்னு பண்ணாதுக்கா அப்டினு வேண்டவே வேண்டா நா ஒன் நீயே சாப்புடாதுங்குற நீ அவனுக்கு குடுக்குணுனு சொல்ரேன் சொல்லிட்டு நானே எங்க வீட்ல ப்ரெட் டு வாங்கி கொஞ்சோண்டு சிக்கன எடுத்து அ மயோனஸ் மாதுரி வீட் ட்ல வெள்ளப்பொட வச்சு மயோனஸ் மாதுரி பண்ணி இது பண்ணி அ சேண்விச் மாதுரி குடுத்துருவ ஆ நல்ல விரும்பி சாப்புடுவா
ஆமா இப்ப மாயோனஸ் எல்லா வீட்லே செயலால்ல மு முட்டையோட வெள்ள கருவ்லியு செய்றாங்க அது இல்லாம பூண்டு வச்சு செய்றாங்கல்ல பூண்டு கொத்தமல்லி இத வச்சு
அ இந்த முட்டைய வந்து நம்ம அடிக்கரத விட நா அடுச்சு குடுக்க மாட் எனக் என்னவோ அது திருப்தி இருக்காது கொஞ்சோண்டு வேக வச்ச அப் ப்டிதா பண்ணி குடுப்ப நல்லாருக்கு அப்டியே
உண்மியாவி அப்டிப்ப அதுதா சொல்றே பச்சியா அடிக்கிறது பேஸ்ட்டா இருக்காது அவிச்சு அதோட வெள்ள கருவ எடுத்து அதோடுப் பூண்டு போட்டு அப்
ஆம்மா சூப்பரா இருக்கு அப்புடியே கடைல வாங்குகற மாரி இருக்கு இவனே சொல்லுவா மாவ் மாவட் கடைல வாங்குற மாதிரிதே இருக்கு நீவு எங் அம்மா அழகா செஞ்சு குடுக்குதே அப்டின் சொல்லிட்டு சொல்வா பாப்ப எப்பயாச்சு ஒரு வாட்டி செஞ்சு குடுப்பே இந்த பாணிபூரி நீங்க சொன்ன மாரி இந்து சேண்விச்சி எதுவா இருந்தாலு செரி வீட்லே தா
அதுதா இல்ல சத்தான அதுதா இல்ல ச நம்ம சத்தான உணவுகள இந்த மாத்ரி ஃபாஸ்புட் மாரியே பாக்றக்கு இருக்கனு ஆன சத்த இருக்குனு அப்புடி செஞ்சி குடுத் த சாப்புற்றாங்க அ இதே இது இப்ப நம இப்ப வந்து ராயி கூழுக்கிண்டி குச்சம்னா குடிங்கன்னா குடிக்கிறாகள சொல்லுங்க குடிக்க மாட்டாங்க கொழந்தையா இருக்கயில கிண்டி தா குடுத்தோ ராய் சாப்ட்டாங்க இப்ப அப்டி குடுத்தம்னா குடிப்பாங்களா குடிக்க மாட்டாங்க அது எப்பிட்லா எதுலல்லா பண்ணி செஞ்சு குடுக்க முடியுமா அப்படி குடுத்த மட்டுந்தா சாப்புட்றாங்க
அதே தா என்ன பண்ணனுனா நம்ம அது வந்து இப்ப சொல்றாங்கல்ல எப்டி இந்த பேன் கேக்குன் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி அ, ஆமா ஆப்பிள போட்டுட்டு அந்த ராகி மாவ எடுத் து அ, மிக்சில போட்டு அடிச் ஏனா அந்த மாரி தா ஏ பைய குட்டி பையனா இருக்கும் போது பேன் கேக்கு மாதிரி பண்ணி குடுத்துருவே அப்படி குடுத்த ஆ, இல்ல ஆமா இல்லைன்னா மாதிரி பண்ணி கொடுத்தா எடுத்து சாப் கூழ் மாரி காச்சி குடுத்தா எங்க பிள்ளைங்களுக்கு எறங்குது வேணவே வேணானானுங்க ஆமா
சாப்பாடு எந்த மாதிரி குடுத்தா கொழந்தைங்க சாப்டுவாங்ளோ அப்டி தா குடுக்கணு இப்ப ஏ பொண்ணுல் ஏ பொண்ணுக்கெல்லா வந்துட்டு நா அதிகமா அவிச்சு குடுக்கற மாரி இட்லி சட்டில அவிக் கிறோல்ல அந்த மாரி ஐட்டம்ஸ்ல்லா வெப்பே சத்து மாவெல்லா வந்துட்டு எல்லார் பால்ல கலந்து குடுக்கறாங்க அப்டில்லயா அப்படியே உருண்ட புடிச்சு குடுக்கறாங்க இந்த பால்வாடி சத்து மாவு எல்லா நா என்ன பண்ணுவே கொழக்கட்டயா அவிச்சிருவே கொழக்கட்ட அவிச்சு எம்பொண்ணுக்கு அப்படியேய் அவிச்சு அவிச்சு குடுப்பே எல்லாமே இப்போ இடியாப் போ அடிக்கடி குடுப்பே இடியப் போ டெய்லி குடுத்த கூட எம்பொண்ணு சாப்புடுவா இடியாப் போனா ரொம்ப புடிக்கு அவளுக்கு அந்த மாரி அவிச்சு குடுக்கு எந்த ஐட்டம் அவிச்சதெல்லா எதா எந்து எந்த ஒரு ஐட்டமாருந்தாலு அத அவிச்சாலே அதுல சத்து அப்டியே இருக்கு சிஸ் டர் அதனால எதுவா இருந்தாலு அவிச்சு குடுக்கறது நல்லது
எங்கம்மா செஞ்சு தரு நா ப்ரக்னென்டா இருக்கும்போதே அந்த சத்துணவுல குடுப்பாங்கல்ல மாவு அடிக்கடி அதுல குழிப்பணியாரோ செஞ்சு தரு இல்லைனா கொழுக்கட்ட புடிச்சு தரு ஆனா கொழுக்கட்டய விட இந்த குழி பணியாரமா செஞ்சு குடு ஆமா அது தா எனக்கு ரொம்ப
ம்ப புடிக்கு உம் இப்ப தா இப்ப தா இணையதளோ வந்துருச்சே இணையதளத்துல தா என்னென்னமோ செய்யறாங்க அத பாத்து நம்மோ டெய்லியு ஒரு ரெசிப் பியா சத்தானதா செஞ்சு குடுத்துக்க வேண்டியதா அப்டிதா அப்ப வாழப்பழோ வாழப்பழோ சும்மா சாப்பிட சொன்னா வாழப்பழோ சும்மா குடுத் சாப்ட சொன்னா ஏ சுத்தமா எறங்காது பால் சும்மா கொடுத்தா எறங்காது இது இது பால்ல வந்துட்டு வாழப்பழம் போட்டு முந்திரி பாதாம் ஆஹ சக்கர போடாம தேன் ஊ தந்தி அப்படியே அடிச்சு குடுத்தா அ து உடனே கடகடனு குடிச்சுருவாங்க டேஸ்ட் பாக்குறாங்க உம்
போல பிள்ளைங்க ப்ச் எல்லா அந்த விளம்பரோ மோகோ சொல்றோம்ல ருசி பாத்து சாப்டு றாங்க இதே அதே மாவுதானே அப்ப அது கூழா காச்சி குடுத்தா குடிக்க மாட் கெக்குறாங்க இதே அது வேற மாரி நம்ம அவங்களுக் கு கண்ணு பார்வை குளிச்சியா எதாவது ச்சு நல்லா ஒரு ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சு குடுத்தா சாப்டுறாங்கல்ல அப்ப பிள்ளைங்களுக்கு அது அது மாரி பண்ண தா டேஸ்டா இருக்கு இதுமாறி பண்ணா நல்லா இருக்காது அப்
அப்டின்னு தெரியுது உம் அது நல்லாவே தெரியுது அவுங்களுக்கு அத பாத்த அந் த விளம்பரத்த பாத் த நிம்ஷோ அப்படியே அவுங்க கண்ண போட்டு இருத்துறது ஒடனே கேட்பா என் பொண்ணு எல்லா அம்மா இதுஸ் வாங் வாங்கி தெரியாதா செஞ்சு தரியானல்லா கேக்குறதில்ல
வாங்கி தெரியா
வாங்கிட்டு வந்து செய்வோ அப்படின்ருவ ஒரே வார் தைல அப்புறோ நம்மளே செஞ்சு இந்தா அவுங்க செய்யர மாரியே செஞ்சு குடுத்தாச் சுனா எதேயோ ஒன்னு செஞ்சு குடுத்தா ஓகேன்னு சாப்பிட்டற வேண்டியதா
ஆமா சேம் ஆமா அவுங்களுக்கு என்ன தெரிய போது ஆமா நமக் குடுக்க சாப்புட குடுத்தா சாப்டுறாங்க அவுங்க கேட்ட பொருளே இதுதா
ஆஹ எ பொண்ணெல்லா சுத்தமா சாப்பிட மாட்டாங்க சாப்பாடே கெடையாது அ ரொம்ப து ஒரு மணி நேரோ ஊட்டணு இன்னுமே இப்பதா மல்லு கட்டி எல்லாமே ஊட்டிட்டு இருக் க்கே ஒரு மண் நேரமாகு ஊட்டி முடிக்க சின்னவ அப்டி கெடையாது சின்னவளுக்கு இப்டி தட்டுல போட்டா பொறைக் சாப்புட்டு பே சாமயிருந்துருவா பிடிச்சா சப்பிட பிடிக்கலனா போயிருவா அந்த மாரி அவ அவ அது எல்லார் வீட்லயுமே மொத கொழந்த அப்பிடிங்க மொதல் கொழந்திகுகு கொஞ்சு செல்ல ஊத்துடுறோம் ஊட்டி ஊட்டி வளக்குறோ ரெண்டாவது கொழந்த அத ரெண்டாவது கொழந்த மொத கொழந்தய பாத் த்து வளந்துருது
அதேதா உண்ம நீங்க சொல்றதேதா நம்ம பஸ்ட்டு கொழந்திய என்ன பண்ணுவனா பொத்தி பொத்தி வளப்போம்முல்ல பாத்து பாத்து அத கொடுத்தா இப்பிடி ஆயிரு இத குடுத் தா எப்பிடி ஆயிரு அஹ் எங்க அம்மா கூட சொல்லுவாங்க நீ பாத்து பாத்து வளக்குறதுனால தா அவனுக்கு ஒரு கொடனிங்கிட்டே இருக்
அத சொல் அ த்தா எங்க ஏய் அதேதா எங்க மாமியா அதா சொல்லுவாங்க ஒவ்வொன்னு இது செவ் இவ்ளுக்காவே தனியா டெய்லி சமையல் ஏதாவுது ஒண்ணு பருப் புடிக்குனா பருப்பு அவுளுக்கா செய்ரது நம் செய்ர அந்த கொழம்பு ஊத்தி ஊட்ரதே கெடையாது இவ்வுளுக்குன்னு ஒன் தனியா ஒரு பீட்ரூட் சாதோ இப்பிடி செஞ்சு குடுப்போ அப்ப எங்க மாமி சொல்லுவா சாப்புடே மாட்டா அவுந்தா ஊர்ல வந்துட்டு பிள்ளைங்க வந்துட் சாப்படு இல்லாம நெறைய பிள்ளைங்க தெரியிதுங்க உளுக்கு வக வகைய செஞ்சு குடுத்தா சாப்பட மாட்டறீங்க அப்டின் சொல்லிட்டே இருப்பாங்க உண்மையாவே வந்து எ நம்ம என்னஸ் செய்யிறமோ இத தின்னுதா ஆகன்னு குடுக்குற பிள்ளைங் நல்லா இருக்குங்குங்க நம்ம வந்து பாத்து பாத்து செஞ்சு குடுக்குறோமுல்ல அந்து பிள்ளைங் சாப்டவே சாப்டாதுங்க ஒடம்பே தீராது
எல்லா என்ன கேக்குதுங்க ஸ்நாக்ஸ் ஏ பையன்ல்லா அடிக்கடி ஃப்ரோனி கேக்குறா கண்ணீர வாங்கி வாங்கி குடுத்துட்டு இருந்தே அதுக்கப்புறோ பாத் த்தா அவுங்க செய்வது சீனில செய்யிறாங்க இதே நா வந்து இங்கு ஒரு நாட்டு வைத்திய டாக் க்காங்கே அவுங்ககிட்ட நாட்டுச்சத் கெடையு வாங்கி அதுல ஃப்ரோனி இப்ப பெரு நா அன்னை கூட கடயில வாங்குல ஹ நம்ம வீட்லியே ஃப்ரோனிஸ் செஞ்சு ஆஹ் ஆமா வீட்லையே நா இப் இப்ப எல்லாமே
நாங்க பெருசா ஒண்ணும் பண்ணல ஏன் பொண்ணுங்க வந்து அப்டினா வட தான் புடிக்கு ஆமவடை சாப்ட மாட்டங்க உளுந்த வ சாப்டுவாங்க செரி உளுந்தவட தட்னோ காலைல கேசரி புடிக்கு இனிப்புக்கு கேசரி செஞ்சோ ரொம்ப இழுத் த்துக்கல ஏனா மதியோ ஆஹ் பெருநாளப்ப ஏனா மத் தியோ வந்துட்டு ஆஹ் பொண்ணுங்க வந்து பிரியாணி சாப்பிடுவா என் பொண்ணு பிரியாணி இப்ப சாப்பிட ஆரம்பிச்டா சோ மதியம் பிரியாணி வேணுன்னவு சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு ஆஹ் மட்டன் க்ரேவி மாரி வச்சாங்க பத்தாதுக்கு தாழ்ச்சா என் ஹஸ் ஹஸ்பண்ட்கு ரொம்பிடிக்குன் தாழ்ச்சா முட் ட ஆஹ் எல்லா எல்லா ஐட்டமு மொத்தமா செஞ்சதுனால காலைல வந்து ரொம்ப இழுத்துக்கல ஏனாம் காலைல லைட்டா சாப்டாதா மதியோ நல்லா சாப்டுவாங்க சாப்ட்டு தூங்கிருவோ செமிச்சிரு அதனால சேரின்ட்டு அப்படி பண்ணோ அந்த மாரிதா சாப்பிடுவாங்க உம் சேரி சி்ஸ்டர்
சேரி எனக்கு வேல இருக்கு ஆஹ் ஆஹ் அ எனக்கு வேல இருக்கு சிஸ்டர் பாக்கலா சிஸ்டர் தேங்க்யூ நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷ சிஸ்டர் தேங்க்யூ நன்றி ஆம்